ஆகுதுங்க உங்களுக்கு கேட்குதுங்களா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே சாப்பிட்டாச்சா
சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ நானு சாப்பிட்டேன் அப்பா இப்பதா முடிச்சுட்டு வேலய அதெல்லா முடிச்சுட்டு இப்பதா ஃப்ரீ ஆகணு நீங்க சொல்லுங்க உங்க வேலைய எல்லாம் முடிஞ்சிச்சா
வேலை எல்லா முடிஞ்சுது சிஸ்டர்
அப்படியா சரி
ம் ம் முடிஞ்சது சரி ஆ இப்போ டின்னர் வந்து சப்பாத்தி சாப்பிட்டே
அப்டியா நானு சப்பாத்தி தா செஞ்சே ஆ அந்த கொழும்பு இருந்தது சப்பாத்தி செஞ்சிட்ட கூட கூட வந்து முட்டை இது மாதிரி பொரியல் மாதிரி முட்ட கொத்து மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க அதுவும் பண்ணி சாப்ட்டோ நம்ம
ஓகே ஓகே
ம் சொல்லுங்க நீங்க நம்ம என்ன பத்தி பேசலா இன்னைக்கு ம் ட்ராவல் பத்தி ஏதாவது பேச ம் சொல்லுங்க நீங்க வந்து எங்க போறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப இஷ்ட உங்க ட்ரீம் பிளேஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா ச
எதுவு இல்லைங்க சிஸ்டர் ஆக்சுவலா புடிச்சவங்களோட ஒரு நல்ல பிளேஸ்கு போணுங்கிற ஒரு எண்ணம் இன்னொன்னு புல் நே
ம்
நேச்சுரல சுத்தி கேரளா மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ்
ஓகே புல்லா நேச்சர் என்ஜாய் பண்ற மாதிரி
ஆ நேச்சர் என்ஜாய் பண்ற ம்
ஓகே ஓகே லாஸ்ட்டா நீங்கள் போன ஒரு ட்ரிப்பு எனக்கு அந்த மாதிரி தா சிஸ் எனக்கு வந்து ஃபுல்லா நேச்சர் என்ஜாய் பண்ணனு அந்த ஃபால்ஸு ஃபுல்லா பனி மூட்டாமா இருக்கிற இடத்து அங்க போனும்னு ஆச ஆனா ஒரு நாள் கண்டிப்ப ப்போ லைப்ல ஒரு தடவை கண்டிப்ப வது நம்ம காஷ்மீர் மணாலி அந்த சைடஅதாவது போயிட்டு வரணும்ன்னு சொல்லி ஆசை
ஓகே
ஃபேமிலியோட நம்ம வந்து ஒரு தூரம் வந்து ஃபேமிலியோட போனோம்னா எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக இரு இப்போ உங்களுக்கு ஆமா அதனால நம்ம வந்து யோச இருக்குற மாதிரி இருக்கு ரெண்டு பேர் இருந்தா நம்ம வந்து ஒருத்தங்களுக்கே கம்மி கம்மின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கே ஐம்பதாயிரம்ன்னு சொல்றாங்க
ஆமா
ஆமா நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டுமே இருந்தா கூட அது வந்து நம்மளுக்கு ஒரு பாசிபலான ட்ரீம் இருக்கு இப்போதைக்கு இப்போ வந்து நம்மளுக்கு கொழந்தைங்கள் ரெண்டு கொழந்தைங்க இருக்காங்க ஆமா நம்ம வந்து நம்ம கூப்பிட்டு போனோம்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு லட்சம் வைக்கணு போல ஃப்ளைட் க்கு அது இதுன்னு சொல்லி அதெல்லா ரொம்ப
விடுங்க உங்க ஆசையு ஒரு நாள் நிறைவேறு நம்மளோட வாழ்க்கையும் ஒரு நாள் மாறு ம்
கண்டிப்பா இப் நம்ம டரீம் பண்றது வந்து நம்லோட இஷ்டம் அது எப்டி போகுதுன்னு சொல்லி கடவுள் நட்டுந்தான்
ம்
ஆச இருக்கணுல ம் மனசு என்ன ஆசைதா இருக்கு ஆமா அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கு அது நெறை வேற இது நறைவேறமா இருக்கறது வந்து கடவுள் கையில தா
ஓகே
ம் நீங்க சொல்லுங்க லாஸ்டா எங்க போயிட்டு வந்தீங்க டரிப்பு
லாஸ்ட்டா ட்ரிப்புனா வந்துட்டு நா கேரளா கொச்சின் போன கொச்சினு அதுக்கப் றோ பாண்டிச்சேரியு போன
செரி ம் அங்க நீங்க என் என்னென்ன பாக்க ம் சொல்லுங்க அது அங்க எங்கங்க நீங்க சுத்துனிங்க அதா கேக்க வந்த
ஓகே அங்க கொச்சின்ல வந்துட்டு மீன் நெறைய மூவிஸ்ல தா அந்த பெரிய பெரிய கப் பல்லு சரக்கு ஏத்துறது அதெல்லா பாத்துருக்க சோ லைக் ஹார்பர் மாரி தானே கொச்சினு சோ அதனால அங்க வந்து ட்டு டைரெக்டாவே அவ்ளோ பெரிய கப் பல்லு அதுல சரக்கேத்திட்டு போறது அது எவ்ளோ ஸ்லோவா தண்ணில மூவ் ஆகுது அப்டிங்கறதெல்லா பாத்தோ ஆ அதுக்கப்றோ வந்துட்டு சைனா நெட்டுன்னு சொல்ட்டு அங்க ஒண்ணு இருக்கு அதுலதா ஃபிஷ்சு புடிக்கிறது ரொம்ப ஈஸிங்கிற மாரி சைனாக்காரங்களோட நெட் ட்டு அந்த ட்ரிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணி பிஷ்சு புடிக்கிறாங்க
அதையு நம்ம பாக்குற மாதிரி
ஆ அதையு நம்ம பாக்கலா லைவாவே பாக்லா
ஓகே ஓகே ஓ பரவால்ல ஒரு டிஃப்ரெண்டான ட்ரிப் தா நம்ம வந்து இதெல்லா வந்து பாக்கணும்னா நா சில எடத்துலதா நம்ம வந்து பாக்க முடியு
ஆ நீங்க அந்த மாரி என்ன எங்க போனீங்க சிஸ்டர்
நாங்க வந்து கண்டினியூ கொ ஊட்டி கொடைக்கானல் தா போறோ இதுக்கு தாண்டி இன்னு போகவே இல்ல கேரளா போனுனா கூட அங்கேயு கொஞ்ச செலவுகள் அதிகமா இருக்கு உங்ளுக்கு எல்லாமே தூர தூரோ அதனால வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றது வந்து இது இதுக்கு கம்பேர் பண்ணா கொஞ்ச அதிகமா தெரியிது அதனால நம்ம வந்து யோச்சி யோச்சி பேக் ஆயிடுறோ கண்டிப்பா அங்கேயு போயிர்னு ஒரு நாள் கேரளா மூனார் அந்த சைடு அப்டியே நம்ம சுத்திட்டு பாத்துட்டு வரணு ஒரு நாலஞ்சு
ஓகே ஓகே
ம் நா லாஸ்ட்டா வந்து ஊட்டி போயிட்டு வந்த ஃபேமிலியோட ஆ அங்க வந்து நம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணோ அங்க ரொம்ப சுற்றுலா லா உங்களுக்கு பக்கத்துல பக்கத்துலேயே இருக்கு இந்த ரோஸ் காடன்னு அம் இ வேற என்ன இருக்கு பைக்ரா ஃபால்ஸு டால்ஃபின் நோஸு இன்னு வந்து பைன் ஃபாரஸ்ட்டு அதுலா உங்ளுக்கு பாக்கறக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேசு பைன் ஃபாரஸ்ட்போனீங்னா அது வந்து மொதல வந்து ஆ என்ன சொல்றது அ இங்கிலீஷ்காரங்க வந்து இது நெட்னதா அங்க இருக்கற ஃபா ட்ரீய வந்து இந்த இங்க ஊட்டி கொடைக்கானல்ல நட்னது அந்து வந்து அவ்ளோ பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு பைன்க்கு ம் ஆமா ரோஜா தோட்டணு பாத்தோனா ரோஜா வித விதமான ரோஜாக்கள்லு அதுல வந்து வித விதமான டிசைன்ல பண்ணி வச்சிருந்தாங்க அதுவு கொஞ்சோ பாக்கறதுக்கு சூப்பரா இருந்தது நம்ம வந்து அவ்ளோ ரோஜாவு அவ்ளோ கலர் ஃபுல்லான ரோஜா வந்து நம்ம வந்து ஒரே எடத்துல பாக்கறது வந்து ரொம்பவே கஷ்டோந்தான
ஆமாங் சிஸ்டர் அது நெறைய கலர்ஸ் இல்ல அந்த ரோசஸ் இந்த மாரி எங்கனா டூரிஸ்ட் பிளேஸ் போனாதா நம்ம கிரீன் கலர் ப்ளாக் கலர்ல இருந்தா கூட ரோஸ் பாக்க முடியு சோ டார்க் அந்த மார்லா மீன் அதெல்லா பாக்கும்போது இப்புடியு இருக்காச் செடி மாதிரி கொஞ்ச புது விதமா இருக்கு மைண்டு கொஞ்ச ரிலாக்ஸா இருக்கு
ஆமா ஆமா நம்ம வந்து ரிலாக்சேஷனுக்கு தான போறோ அந்மா சுத்தற இது வந்து ஒரு இன்னொரு சைடு எ ன் வந்து ம மயின் வந்து நம்மளுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகறதுதா உங்ளுக் ட்ரிப்பே போறது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு சுச்சுவேஷன் அமையறது வந்து ரொம்பவே பெரிய விஷயோ நம்ம எவ்வளவு செலவு பண்ணி போனா கூட நம்மளால அந்த ரிலாக்சேஷன் வந்து நம்பலா நம்பளுக்கு அது கெடச்சாதா நம்மள அது இது பண்ண முடியாது அத நம்ம மைண்ட் செட் ரிலாக்சேஷன் ஆனாலே நம்ம லே டெப்பு வந்து நிறைவு தா அங்க கூட போயிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்ச டென்ஷனா இருந்துட்டே இருந்தா ஒர்க் டென்ஷன்னு அந்த மாதிரி இருந்தா நம்மளுக்கு வந்து போனது வேஸ்ட் ஆயிடு அந்த டைம்ல வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கணு இருக்கற சுச்சுவேஷன்ல
கண்டிப்பா சிஸ்டர் போறதே பேமிலி ஸ்பென் பண்றதுக்கு நம்ளோட ஸ்ட்ரெஸ்சு கொஞ்ச ரிலீஃப் பண்றதுக்கு தா
ஆமா கண்டிப்பா ஆமா ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீஸ் பண்றதுதா நம்ம போறோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ளுக்கு சுச்சுவேஷன் அமஞ்சா அதா கொஞ்ச புல்ஃபில்லா இருக்கு நம்மளோட ட்ரிப்க்கே
ம்
ம் ம் அங்க நம்ம போனா கூட நம்ம வந்து ஃபேமிலியோ போனோன்னா நம்ம வந்து அங்க பிரியாணி பண்ணி சாப்ட்டோ லாஸ்ட் டைமு அங்கயே அ நம்ம வந்து போன தரோ அம்பது பேர்ரு கிட்ட போனோ நம்ம பெரிய பஸ்ல
ஓ
அதுல வந்து நம்ம அ பிரியாணி பீஃப் வாங்கிட்டு அங்கயே அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய ம் அ பாத்தரோ வாங்கிட்டு எல்லாமே நம்ம செட் பண்ட்டு பிரியாணி செஞ்சு சாப்ட்டோ அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது அது நம்ம லேடிஸ் பண்ணல அது அ ஜென்ஸ் தா பன்னாங்க அப்படி இருந்து கூட அது வந்து அவ்ளோ டேஸ்டா இருந்தது
ஓகே அது அது மாரி போறவ மூணு பேர் நாலு பேர் சாப்ட்டு போறதுலா ஒரு நல்லா
ஆமா கண்டிப்பா அது வந்து நம்ம என்ன சொல்றது அதுல அன்போடு எல்லாரு விளையாடிட்டு எல்லாமே சேந்து கட் பண்ணி அ நம்ம எல்லாரு சேந்து ஜென்ஸ்சாவே இனிஷியேட் எடுத் து நம்ம பண்றோ குக்குன் சொல்லி பண்றது வந்து பெரிய விஷயோ தான அது பண்ணி அது வந்து ஒரு டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷா இருந்து எல்லாரு உக்காந்து நம்ம இருக்கற அ எலைகள்லா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்படறது ஃபேமிலியோட அது சூப்பரான ஒரு மெமரிஸ் தா கண்டிப்பா அந்த வது நம்ம ஒரு வீடியோவா எடுத்து வச்சா கூட நம்ம எப்ப பாத்தாலு கூட அது வந்து பாத்தோனா நம்மளோட அந்த மெமரிஸ் எல்லா அப்படே ரிஃப்ரெஷ் ஆயிடு
ம் ஆமாங் சிஸ்டர்
ம் இதோ ரெண் தண்ணி சுகந்தா அதே மாதிரி நம் புதுசா கல்யாண ஆனா டைம்லயு நாங்க போயிருந்தோ அப்ப வந்து இருவது பேர்தா போனோ அப்ப கூட அந்த மாரிதா செஞ்சு சாப்ட்டோ அவ்ளோ சுவையா இருந்தது அப்போ வந்து சிக்கன் பிரியாணி ஏதோ செ செஞ்சோ சூப்பரா இருந்தது அது கூட அந்த மாரி செஞ்சு சாப்ட்டா ஒரு ஹப்பியான அ இதா இருக்கு நம்பளுக்கு மெமரியா இருக்கு
ம்
ம் சொல்லுங்க அதா ம் நீங்க இன்னு எதோ எடோ சொன்னீங்க நீங்க போனீங்கன் சொல்லி அந்த பாண்டிச்சேரியில என்னென்ன இருக்கு
புதுச்சேரி போன பாண்டிச்சேரி தின்டிவான து நா நறைய புது விஷயங்களா தா நா பத்தே ஏனா அங்க முழுக்க ஃபாரினர்ஸோட இது னால அங்க ஒரு ஒருத்தங்களோட பாத்தோ சோ அது வந்துட்டு அவுங்க ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவுங்க எனக்கு அவுங்க பேரு தெரில அ அது ஃபுல்லாவே அவுங்களோட திங்ஸ் யூஸ் பண்ணதுல இருந்து என்னென்ன என்னா என்ன போட்டு போனாங்கற மொதல் கொண்டு ஹிஸ்ட்ரி எல்லாமே அதுல இருந்தது அதுக்கப்புறோ டூரிஸ்ட்டு ஸ்பாட்டா நறைய பாத்தோ நறையா எடத்துல ஃபோட்டோ எடுக்கறதுக்கு நல்லா இருந்தது பிளேசஸ் வந்து லைக் ஃபாரின் லுக்கு இருந்துது
ஆமா வா அது சொல்லுவாங்க ஆமா நம்ம யூடியூப்ல போட்டு பாத்தோனா அவ்வ அந்த ஏரியா ஓட நம்பளுக்கு சுத்தி பாக்குறது வந்து‌ ஒரு ஃபாரின் வைபு குடுக்கு அப்டின் சொல்லி சொல்லுவாங்க அந்த பீச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்குன் சொல்லுவாங்க
அந்த மாரி எடத்துல ஃபோட்டோஸ் நறைய எடுத்தது அதுக்கப்புறோ ஃபுட்டு நல்லா டிஃப்ரெண்டா இருந்தது கிராஃப்ட் ஐட்டம்ஸ் நறைய இருந்தது வீட்டுக்கு ஏதாவது இந்த ஆண்டடிக் பீஸ் மாரி அந்த மாரி ஆ கிராஃப்ட் ஐட்டம்ஸ்ல்லா வாங்கறதுக்கு நல்லா இருந்தது சோ நல்லா இருந்தது அந்த ட்ரிப்பே நல்லா இரு சிறப்
ஆமா அதிகமா நம்ம வந்து ஃபாரின்ஸ் ஃபாரினர்ஸ அங்க பாக்கலால
ஆ ஃபாரினர்ஸ்ஸு அவுங்களோட
ஆமா அங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது அ ஃபுல்லான ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து மெய்னா அந்த சைடு போயிட்டு சுத்திட்டு பாக்குறது வருது ஒரு நார்மலான வழக்கோ அப்டின்னு மதியோ நா கேள்விப்பட்டே
ஆக்சுவலி அவுங்க அங்கல்லா இருந்தவுங்க தான்டா அதுனால மறுபடியு பேக் டு அவுங்களோட இப்ப நம்பளோட நேட்டிவ்க்கு நம்ப போற மாரி அவுங்க அவுங்களோட நேட்டிவ்க்கு வந்தாங்க சோ அந்த மாரி தி அவுங்க இன்னமு அங்கேயே நெறைய பேரு ஸ்டேவு பண்ணியிருக்காங்
அப்புடியா ம் கண்டிப்பா ஒரு நாள் போனு எங்க ஃபேமிலில எல்லா பொயிட்டு வந்தாங்க என்ன சொல்றது ஓகே சிஸ்டர் நம்ம வந்து திரும்ப பேசுறோ
ஆ பேசலா சிஸ்டர் ஃபாய்
ஓகே சிஸ் நன்றி வணக்கம்